ஹலோ வணக்கம் தோழி கேக்குதா தோழி
ஆ கேக்குது தோழி உங்ளுக் கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீங்க நல்லா தோழி தா
ம் சாப்டிங்ளா தோழி
சாப்டாச்சு தோழி
ம் ஆ சாப்ட்ட தோழி
என்ன சாப்ட்டீங்க
நா ரசம் பண்ணி கறி பன்னே தோழி நீங்க என்ன பண்ணீங்க
நாங்க பிரியாணி சாப்டோம் தோழி
பிரியாணிங்ளா சரிங்க தோழி அப்றோ தோழி ஆ எ கூட்டு குடும்பம் பத்தி பேசலா தோழி கூட்டுக் கூட்டு குடும்பம்லா இருக்கறது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ள வந்து எல்லா விதத்லயு உதவியா இருக்கு கூட்டு குடும்பம்னு இருந்தா ஒரு பெரியவங்க யாராவது இரு ப்பாங்க நம்மளுக்கு நல்லது கெட்டது எல்லாமே சொல்வாங்க இதுவே தனியா இருந்தா நம் வந்து யாரும் வந்து தொணைக்கும் இருக்க மாட்டாங்க உதவிக்கும் இருக்க மாட்டாங்க இதுவே கூட்டு குடும்பமா இருந்தா அவங்க எல்லாத்லேயு நமக்கு உதவியா இருப்பாங்க நல்லது கெட்டது கொழந்தைங்கள பாத்துக்கறது சொல்ட்டு எல்லாமே பண்ணுவாங்க
ஆமா தோழி நாங்களு ஃபர்ஸ்ட் இருக்கு போது கூட்டு குடும்பமாதா இருந்தோ கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்றோ கூட கூட்டுக்குடும்பமாதா இருக்கோ இப்போ ஒரு சி ல பிரச்சனைனால நா வந்துருச்சு உங் தனியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதா இருக்கேன் இப்பதா தெரியுது நாங்க ப இருந்த மாரி இப்ப இருந்தா நல்லாருக் குமில்ல அந்த மாரி தான் இப்ப நினைக்க தோணுது கொழந்தைங்க வச்சுட்டு கஷ்டப்படுறதே ஒரு வேல செய்யும் போது கூட அந்த குழந்தைங்கள வச்சுட்டு தாங் தாங்கிட்டு அந்த எல்லாமே பண்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க் மாதிரிதா எங்களுக்கு ஒரு ஓகே அதே பா குழந்தைங்களயு பாத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறது அவங்க லன்ஞ் நாங்க ரெடி பண்றது பிரேக் ஃபாஸ்ட் ரெடி பண்றது எல்லாமே அந்த தனியா இருந்து பண்ண முடியல இதே நாங்க கூட்டு குடும்பனாலதா அம்மா ஒரு வேல தா உன்ன அக்காவேல செய்றா வெளி வேலை எல்லா எல்லாமே அது சேர்ந்து பண்றது வந்து வேற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க தோழி நீங்க எப்டி இருந்தீங்க உங்க வீட்டுல
கண்டிப்பா க எங்கள்து கூட்டு குடும்பதா தோழி நாங்கல்லா கூட்டு குடும்பம் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு அ எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றது ஒரு நாள் சேர்ந்து சாப்பிடுறது பேசிட்டு இருக்கிறது விளையாடுறது சொல்லிட்டு நல்லாதா இருந்துச்சு குழந்தைங்களு வந்து நல்லா இருந்தாங்க குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வச்சி கூட கூட்டமா இருக்றது இருந்தாலு வந்து அப்டியே கடைசி வரைக்கு இருக்க முடியாதுல தோழி அவுங்க அவுங்க அவங்கவுங்க அவங்க வாழக்க பாத்துக்காங்க அவங்க அவங்க அவங்க வாழ்க்க பாத்துட்டு தனியா போறாங்க இருந்தாலு நம்ம வந்து கூட்டு குடும்பமா இரு வந்து நம்ம நல்லது குழந்தைங்களுக்கு தா ரொம்ப நல்லது நான் பாத்து பாங்க குழந்தைங்க சின்ன குழந்தைங்க வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கா இருக்கட்டு கூட்டா இருக்குறது நல்லா தான் இருக்கும் சமக்கிறது ஒரு வேல பண்றதுனால வந்து நாலு பேர் சேந்து பண்ணுவாங்க நம்ம நம்ம சமயத்துல நாங்க அவங்க சாமகல் யூ ழவாங்க துணி வைப்பா அந்த மாதிரி இருக்கு கூட்டு குடும்பமா இருந்தா எது தனியா இருந்தா நம்மளே நாமளே பண்ணிட்டு இருக்குற மாதிரி இருக்குது ஆமா பண்ற
குழந்தைங்களு பாத்துட்டு அதெல்லா நினைச்சாலே அப்டியே எழுந்திருக்கலாமோனு நினைச்
ம் அப்புற வந்து நம ஏதாவது ஒரு பண்டிகைன்னா கூட எல்லாருமே சேர்ந்து நல்லா அத சந்தோஷமா இருப்பாங்க பண்டிகை ஏதாவது பண்டிகை ஏன்னா கூட சேர்ந்து எல்லா பண்றது இது பண்றது திணி பண்றது எல்லாபண்றது நல்லா இருக்கு அது அந்த முறுக்கு சீட அதெல்லா பண்ணுவாங்கல்ல தீபாவளிக்கு அதெல்லா சேந்து பண்ணுவாங்க எல்லாருமே நல்லா உட்காந்து பேசிட்டு நைட்டு இரவுபுல்லா பேசிட்டு அது ஒரு ஆட்ட அடிச்சிட்டு அது தணி விதமான சந்தோஷமா இருக்கு
ஆமா தோழி அது ஆமா இப்ப தனியா இருக்கதுனால மாமியார் வீட்டுக்கு போனாலு சரி அம்மா வீட்டுக்கு போனாலு சரி இப்ப இருக்கிற மாரி நல்லாருக்கு வீ மறுபடியு வீட்டுக்கு இங்க முடிஞ்சிரு சின்னு போய் வீட்டுக்கு போலான் பாத்தா அப்போ தனிமை நாங்களுக்கு அது எங்களுக்கு உணரு இன்னாடா இது இப்டி இருக்கே அப்டின்னு சொல்லி ரொம்ப இதா இருக்கு என் ஹஸ்பண்ட்டு இருந்தார்ன்னா கொஞ்சோ பேசிட்டு இருப்போ ஆளு துணைக்கு பேச்சு துணைக்கு ஆளு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்றத விட அதுக்கப்புற அந்த கொழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்றதுலந்து எல்லாத்துலையு அவங்க டிரெஸ்ஸிங்லந்து எல்லாமே நாங்க பண்ற வரைக்கு கொஞ்சோ தனிம இருக்குது கொஞ்சோ இன்னடா இது இப்டி இருக்கு இதா வாழ்க்கையா அப்டின்னு தோணுது இதே கூட்டு குடும்பமா இருந்திருந்தா எல்லாருமே கொழந்தைங்கள பாத்தா கூட நாங்க வேல பாக்கலா
ம் கண்டிப்பா இப்போ வந்து இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து நம்ம கூட்டு கும்மாவே இருக்க முடியாது ஏன்னா வந்து ஒரு வீடுனாலு நம்மளுக் வந்து ஒரு ரெண்டு ரூமு ஒரு பெரிய ஹாலு அந்த மாரி இருக்குணு அதுக்கு வாடக கூட அவ்ளோ சொல்றாங்க அது நம்ம இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாரு சேந்து இருக்கது இந்த வா வாடக சமாளிக்கிறது இந்த சாப்பாடுக்கு செலவு பண்றது அது எல்லாமே வந்து பண்றது கொஞ்ச கஷ்டமா இருக்கு இதுவே இப்ப நமக்கு தனினா நம்ம ஒரு சின்ன வீடா பாத்துட்டு நம்ளுக் தேவைத்துக்கு மாரி நம்ம இந்துருவோ நம்ளுக்கு எவ்ளோ தேவையோ நம்ம பண்ணிப்போ இதுவே கூட்டு குடும்பமா இருந்தா நம்ம வந்து எல்லாமே
கூட்டுது அப்டி சொல்ல முடியாது கூட்டு குடும்ப இருந்தா கூட நாங்க ஒரு நாங்க ஒன்னு பாத்துக்குறோ நீங்க ஒண்ணு பாத்துக்கோங்க நாங்க வாடக குடுக்குறோம் நீங்க வந்து இருக்கு சாப்பாடு அந்த மாரி பாத்துவோம் அதுல நாங்க ஷேரிங் பண்ணிக்லாம்ல கூட்டு குடும்பமா இருந்தா தனியா தனியானுதானே எல் எல்லாருமா சேந்து ஒ
இப்ப இருக்க காலகட்டத்துல வந் நீ இப்ப வீடெல்லாம் வந்து உங்குளுக்கு வந்து அந்த மாரி பெருசா கட்டவும் மாட்றாங்க சின்னதா ஒரு நாலு பேரு இருக்கற மாரி தா கட் ட்டுவாங்க நம்ம வாடகைக்கு போய் கேட்டா கூட வந்து என்ன சொல்றாங்க மூணு பேரு தா இருக்கணும் நாலு பேரு தா இருக்கணும் எப்படி அவங்க சொல்லிறாங்க வீட்டு ஓனர்ல்லா இருக்காங்கள்ல அவங்க அந்த மாரி சொல்லிறாங்க நாலு பேர் இக்கணும் மூணு பேரு இக்கனும் தண்ணி தண்ணி வந்து ரொம்ப வந்து உபயோகப் கூடாது அப்டி சொல்லிறாங்க அப்புறம் என்ன பண்ண வேண்டிதா இருக்குது நா பாத்து சின்ன வீடா பாத்து தன் தனியா போற மாரி ஆ நெலம வந்த்ரு அதுவே சொந்த வீடு இருந்துச்சுன்னா அவுங்குளுக்கு ஒன்னும் பிரச்சன இல்ல வாடகைக்கு வீடு போறவ்ங்க பாத்தீங்ளா அவங்கதா இதுல பிரச்சனையே இருக்குது
ஆமா அதுல அது என்னமோ உண்மதா தோழி ஆ இருந்தாலும் இத விட என்ன பெட்டருன்னு பாத்தா கூட்டு குடும்பம் தா பெட்டர்ன்னு நா நா சொல்லுவ ஏன்னா எங்களுக்கு இருந்தது இப்ப நாங்க பெறந்தலருந்து நாங்க கூட்டு கூடும்மா தா இருக்கோ எல்லாமே நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம் ஒரு சின்ன விஷ்யோ கூட சண்ட போட மாட்டோம் சரி அப்படித்தான விட்ருலாம் அப்டின்னு அட்ஜஸ் பண்ணிட்டு தா நாங்க போயிட்டு இருந்தோ இது வரைக்கும் இப் இப்ப கூட அம்மா வீட்டுக் வந்தாலும் எனக் கூட்டு குடும்பமாவே இத் இதாங்க எங்க அம்மா வீட்ல அங்க இருந்து இங்க வந்தா கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க
ம் கூட்டு குடும்பமே இருக்கு நல்லதுதா இருந்தாலும் ஆ எல்லாமே வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்டு பண்ணனு எங்க கிட்ட கேட்டு பண்ணனு நம்மளோட முடிவ அவ் பண்ண முடியாது நம்ளோட இஷ்டமா நம்ம இருக் போ முடியாது நம்ம அவங்க கிட்ட ஆமா அவங்க எங்காவ்து போனா கூட இத அவங்ட்ட சொல்ட்டு போனும் எங்கனா எதா எதும் வாங்கணும்னா கூட எல்லாருட்ட சொ சொல்ட்டு வாங்கணும் இல அந்த மாரி இருக்கும் அதுல்லா கொஞ்சொ வந்து நம்ப அனுசரிச்சி போற மாரி அனுசரிச்சி போற மாரி இருக்கு ஆ இந்த டைம்க்கு வெளிய போ கூடாது அந்த டைமுக்கு வெளிய பா கூடாது இ இந்த டைமுக்கு வரக்கூடாது எல்லா அவுங்களே முடி பண்ணுவாங்க ந நம்ம அம்மா வீட்டுக்கு போனா வேற எங்கயாவ்து போனா கூட வந்து கேட்டுதா போனு போய்ட்டு வந்துர்னு அவுங்களா அவுங் களா வந்து நிபந்தனைகள் போட்ற மாரி இருக்குது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்காத மா இதுவே நம்ம தனியா இருந்தோனா நம்ளுக்கு வந்து எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு இருக்லா
இருக்லா அ அது என்னமோ கரெட் தா அந்த சுதந்திரோ பாத்து நாங்க வந்தானா மத்ததெல்லா நாங்க விட்ரு அத லாஸ் எங்களுக்கு தா அதெல்லா நம்ம விட்டு வந்த மாத்ரி ஆய்ரு
அதுதா தோழி ஒர் ஒ எல்லாமே ஒரே மாரி ஆமா எல்லாமே க்காதுல தோழி ஒன்னு இப்பிடி இருக்கு ஒன்னு வந்து இப்டிரு க்கு ஒன்னு வந்து அப்டி இருக்கு ஒர்த்தோங்க வீட்ல வந்து அது கூட்டு குடும்பமா இருக்கற்தே நல்லது சொல்வாங்க இன்னர் தொங்க வந்து தனியா இருக்குறத சொல்வாங்க ஏ சில பேரு கல்யாணோ ஆன ஒட்னே தனியா அவுங்களே வ ச்சுறாங்க ஏனா இந்த ஆ வெலவாசி சமாளிக்க முடியாது இந்த வாடக சமாளிக்க முடியாது எல்லாமே இருக்குல்ல இப்ப ஒரு கூட்டு குடும்பமா நல்லா என்ன பண்றாங்க ஒரே ஆள் தலைல எல்லா வேலையு போட்ருவாங்க சில பேரு
ஆமா தோழி ஆமா தோழி ஒரு சில பேர் இருக்காங்க தா செய்றாங்க அந்த மாரிலா இப்ப கூட என்ன பண்றது
ம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி அப்றோ தோழி பண்டிகைக்லா நீங்க த புது ட்ரெஸ்லா எங்க போய் எடுப்பீங்க அந்தல்லா கூட்டமா போவீங்ளா நீங்க ஆ அது சேந்து
கூட்டமா தா போவோ அக்கா அக்கா தங்கச்சிங்க அப்டித்தா போவோ மாமியார் வீ ட்லதா அவுங்க கூட அப்டிதா போவோ எங்க இங்க எங்க ஏரியால எங் எந்த கட பெஸ்ட்டோ அந்த மாரி அந்த எடத்துல தா நாங்க சூஸ் பண்ணிட்டு போவோ
ஷான் கண்
இங்க எங்க எங்க ஜவுளிலா நல்லாருக்குன் பாத்து அங்கதா போவோ நாங்க
ஆமா ஆமா தோழி ஆனா அ து ஒரு நாள் வந்து போறது நல்லாருக்கு எல்லாருமே சேந்து போறது கடைங்கள்ல போய் வாங்கி சாப்புறது அது கூட்டமா இது விடுக் இதுக்லா ஹோட்டல்க்லா போறது கொன் நல்லா ஜா இதுவாரு
ஜாலியாருக்கு மறுப்டியு எல்லாரு வீட்டுக்கு பிரிய பிரிஞ்சு போம்போதுதா தெரியு ஏ என்னடா இது இன்னு கொஞ்ச நேரோ இன்னு கொஞ்சோ நேரோ இருந்திருக்க கூடாதா ஆ அந்த மாரி தெரியு டைம் இன்னு இலு சீக்கரோ போய்டுச்சே வீட்லே இருந்தோனா டைமே போகாது இன்னு டைம் போகல டைம் போகலன்னு இருக்கு எங்கயாச்சு அம்மா வீட்டுக்கோ மாமியார் வீட்டுக்கோ அக்கா வீட்டுக்கோ எங்கயாச்சு போனா டைம் அவ்ளோ சீக்கிரோ போய்ரு என்னடா அதுக்குள்ள டைம் ஆய்ச்சே கெளம்புனுமா அந்த மாரி ஆ
நேரம் போறது நம்ளுக்கே தெரியாது ஏனா நம்ம வந்து அந்த மாரி எல்லா எல்லா பத்தியு பேசி ஆமா அது ஒத்த தனிவிதமான சந்தோஷமா தாருக்கு அது இந்தாலு நம்ம எல்லா த்துக்கு இது பண்ட்டுதா போனு வேற இது இல்ல
ஆமா தோழி
சேரிங்க தோழி அப்றோ தோழி
ம் ம் சொல்லுங்க தோழி உங்க கொழந்தைங்கள்லா எப்டிருக்காங்க
ம் எல்லாரு நல்லாருக்காங்க தோழி உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா தோழி
எல்லாரு நலம் தோழி நல்லாருக்காங்க எல்லாரு நல்லாருக்காங்க
இன்னிக்கி இன்னிக்கி நே
அப்றோ உங்ளுக்கெல்லா கூட்டு குடும்பமாரு கீங்களா அவுங்க அம்மாப் இல்ல தோழி வெளியே போயிட்டு தா வந்தோ இப்போதா வந்தோ உங்க அம்மா அப்பா இல்ல உங்க எல்லாரு சேர்ந்துதா இருக்கீங்களா இப்போ எப்டி இருக்கீங்க நீங்க எல்லா
நாங்க சேந்துதா தோழி இருக்கோ எல்லாரு சேந்துதா இருக்கோ தோழி எங்க அம்மா அப்பா வந்து தனியா இருக்காங்க எங்க அம்மா அப்பா வந்து அவுங்க வீட்டுல இருப்பாங்க அ எங்க மாமனாரு மாமியாரு கூடதா இருக்க தோழி அது ஒன்னு பிரச்சனை இல்ல அது கூட்டு குடும்பம நா இருக்கேன் பத்து வருஷோம அதனாலதா நா கூட்டு குடும்பம் பத்தி சொல்லிட்டு இருக்கேஎல்லா பத்தியு
ஆம்
இனிமே தனியா போனா தெள்ளு தெரியு எங்க எப்டி இருக்கு சொல்லிட்டு
ஆமா ஆமா இருக்குறவங்களுக்கு தா தெரியு ஆனா எனக்கு என்னன்னா கு நா ரெண்டுத்தையு நா அனுபவிச்சுட்ட கூட்டு குடும்பத்துலேயு அனுபவிச்சுட்டேன் தனி வந்து அனுபவிச் தோ என்னனா பொறந்ததுல இருந்து கூட்டு குடும்மமதா இருந்த கல்யணத்துக்கு அப்புறோ கூ கூட்டு குடுமதா இருக்கே இப்ப தண்ணி வந்தது அதனால எனக்கு ரெண்டுமே
ஒ இருந்தாலு நம்ளுக்கு வந்து சோ அவ பொறந்த வீட்டுல இருக்க தனி அ தனி இது அ மாமியார் வீட்டுல இருக்க தனி இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல எல்லாரு ஒரே மாதிரி இருக்கவு மாட்டாங்க
ஆமா தோழி ஆமா தோழி ஏன்னா அங்க இருக்கிற மாரி இங்க இருக்கிற மாரி அங்க இருக்க முடியாது இங்க நாங்க எல்லா ஊ உரிமையா இருப்போ திட்டுவோ அம்மாநானு எங்க உரிமையா திட் திட்டுவோ ஆனா இதே உரிமையில வந்து நாங்க மாமியார் திட்டுனா அவுங்க மூஞ்சி மாறிடு இன்னடா இது மருமக பேசிடாலே இப்டி பேசுறாலே இதோ அம்மாவா இருந்தாங்கன்னா என் பொண்ணு தானு சிரிச்சுட்டு சேரிமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவ்வளவுதா அ அம்மா மாமியாருக்கே அம்மா தா அம்மனா அம்மா தா மாமியார்னா மாமியார் தா அதுக்குதா சொல்றாங்க
ஆமா ஆமா கரட்டு தா தோழி ஆனா சில பேர் அத புரிஞ்சுக்க மாட்டுறாங்க சில பேர்புரிய மாட்டேங்குது சில பேரு அத புரிஞ்சிக்க மாட்றாங்க
ம் புரிஞ்சுட்டு நடந்துட்டுன அந்த லைஃப் நல்லா இருக்கு அது புரியாதவங்களுக்கு அந்தம அப்டி
ஆமா ஆனா மொத்தத்துல எல்லா ஓர்க்ல நம்ம அனுசரிச்சு போய் தான் ஆவ்னு ஆகணும்னு சொல்லி ஏன்னா நம்ம ஒரு பெண்ணா இருந்துட்டோ நம்ம ஒரு பெண்ணா வாழ்ந்துட்டு இருக்கோ ஏன்னா நம்ம எல்லா அனுசச்சி போய்தா ஆவ்னு சரிங்க தோழி
உங்க அழைப்பு என்னோட அழைப்ப நீ ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப நன்றி தோழி
நன்றி தோழி நன்றி தோழி மீண்டும் பேசலாம் தோழி கண்டிப்பா கண்டிப்பா
நன்றி தோழி வணக்கம்
வணக்கம்